ஹலோ வணக்கம் தோழி
என்ன பண்றீங்க தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி சொல்லுங்க இன்னைக்கி என்ன தலைப்பு பத்தி பேசலா
ம் பயணங்கள் பத்தி பேசலா
ஆ சேரிங்க தோழி சூப்பரு நல்ல டாபிக் ம் செரி லாஸ்டா நீங்க எங்க போனீங்க ஏனும் அப்டின்ன
ஆ நாங்க லாஸ்ட்டா இப்ப குடும்பத்தோட ஒரு ஒரு பயணம் மேற்கொண்டோ அங்க எப்டின்னா ஆ ம் செரி நம்மல்லா ஜாலியா போவோ யாரையு இது பண்ண வேண்டா எப்பவுமே ஃபேமிலியா கூட போய் போய்ட்டு செரி இந்த டைம் நம்ம தனியா போவோ நம்ம ரெண்டு பேர் மட்டு போவோ அப்டின் பாத்தோ கடைசில பாத்தா அப்டின் பிளான் மட்டு தாங்க பண்ணே கடசில பாத்தா வந்துட்டேங்க அஞ்சு குடும்போ சேந்து
அம்ப அது தனி யா போனு அப்டின்தா அது கல்யாண்த்துக்கு அப்புறமா ரொம்போ கஷ்டோ தோழி
அதுதா பாருங்க ஒரு பிளான் மட்டு தாங்க பண்ணே அரசியல நானு யாருட்டியுமே சொல்லல எதுக்கு செரி நம்ம போகு போது மட்டு நம்ம போயிட்டு வரோன் சொல்லிப்போ அப்டின் சொல்ட்டு நாங்க எதுவுமே பேசாம இருந்தோ கடசில பாத் நா பிளான் பண்ண மாரி அவிங்களு அவிங்க வீட்ல பிளான் பண்ணி கரெக்டா அன்னைக்கி நா அதுவு அது போ அது எப்டி சொல்றதுன்னே தெரியில அது எதிர்பார்த்து எதிர்பார்க்காம வருவாங்கன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாங்களு கெளம்பி கரெக்டா அந்த எடத்துக்கு போறோ இவிங்களு கரெட்டா அப்டியே ஒன் பை ஒன்னா வந்துட்டாங்க என்னடா இது அப்டிங்குற மாரி அப்புற அவிங்க வேற ஒரு அது அவுங்க தானே பிளான் பண்ணிருக்காங்க எனக்கு தெரில அது சொல் போனா நாங்க யார்டியு சொல்லோ போணு அப்டிங்குறதா நாங்க பிளான் பண்ணோ சரி நம்ம மட்டு போவோ தனியா போவோ அப்டினு கடைசில நாங்க அப்டியே ஒன் பை ஒன்னா நாங்க ஃபஸ்ட்டு அங் முன்னாடி போயிட்டோ அவிங்க நாங்க கெலம்புனதுக் அப்ப தா சொல் போனா அவிங்க வேற வேற ஊரு வேற வீடு
ஆ
அவிங்க அப்டியே பின்னாடி வந்துட்டாங்க சரி ஓ பாத்துட்டோ பேசாம போ கூடாதுல்ல அதா நின்டு பேசுவே கடைசில அவிங்களு அதே ஊருக்கு தா நானு நீங்க சொல்ற ஊருக்குதா வரே அப்டின்ட்டாங்க சேரிப்பா வாங்க வெல்கம் அப்டின் சொல்ட்டே அவிங்களயு சேத்து இழுத்துட்டு போனோ அங்க போய் பாத் தா சேரி சாப்பல்லா அப்டின் போனா அங்க எனக்கு முன்னாடி இன்னொரு கேங்கு ஒக்காந்து சாப்ட்டுட்டு இருக்குது மாட்டிக்கிட்டமா சேரி அடுத்தது அவங்களுகிட்டயு பேசுவோ அப்டின்ட்டு அவங்ககிட்டயு பேசிட் ட்டு அப்றோ என்ன பண்ட்டனா நாங்க கொஞ்சோ பெரிய ஒரு ஆ அந்த சொல்வாங்கள ஒரு வீடே வந்து புக் பண்ணுவாங்கல அந்த மாரி புக் பண்ணிருந்தோ சேரி தனியா இருப்போ அப்டின் சொல்லி அங்க புக் பண்ணி பேயிருந்தா அது இவிங்கலா வந்துட்டாங்க செரி அவிங்கல்லா தனியா நாங்க போனதுக்கு அப்றோ தா நாங்க பே பண்ணனு தனியா ரூம் பாக் க்கணு அப்டின்னாங்க சேரி அதல்லா வேண்டா ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோ நம்ம ஃபேமிலி தான கூடே தா இருந்துப்போ ஏ தேவலாம அமௌண்ட் ஏன் வேஸ்ட் பண்ணனு அந்த அமௌண்ட் ட்டு இருந்தா சாப்புட்றதுக்காது ஷேர் பண்ணிக்லாம்ல அப்டி அந்த சாப்புட்ற எடத்துல அந்த பிளான் பண்ணி கெளம்பியாச்சு சேரி வாங்க நாங்கல்லா பால்ரெடி புக் பண்ணிட்டோ நாங்க அட்வான்ஸ்லா அமௌண்ட் குடுத்துட்டோ நீங்க வாங்க அப்டின் சொல்ட்டு அவிங்களு சேத்து இழுத்துட்டு போனா அட போறது எதுக்கு சுத்தி பாக்குறதுக்கு கு வேடிக்க பாக்குறதுக்கு இதுக்குதா நம்ம போறமே அங்க போனதா அப் ப்பா அங்கருந்து வந்ததே டயடா இருக்குப்பா அப்டின் நல்லா ஆளாலுக்கு அப்டியே ஒவ்வொரு ரூம்ல போய் படு த்துக்கிட்டா எப்டி இருக்கு
அந்த மாரி இருந்தா ரொம்ப கடுப்பா இருக்கு தோழி
ஆ நானு போய் ஒவ்வொருத்தங்களா டக்குனு ரூம் குள்ளயு போக முடியாது நானு வெளிய கதவு தட்றே அட வாங்கப்பா டைம் ஆச்சுப்பா ஈவினிங் ஆறு மணிக்கு மேல வேற புதுசா வேற எது ப பக்கமு என்ட்ரி ஆக முடியாது விடமாட்டாங்க
ரொம்போ இப்போ நம்ம ஃபேமிலியோட பிளான் பண்ணம்போது அந்த மாரி போம்போது ஒன்னு தெரியாது இப்ப நம்ம தனியா போனு அப்டின் பிளான் பண்ணும்போது எல்லாரு வந்துட்டாங்க அப்டின்னா அது ரொம்ப கஷ்டமாருக்கு
ஆ அதுவு
இருந்தாலு நம்முளுக்கு ரொம்ப அது கடுப்பா இருக்கு என்னடா இது அப்டின்ட்டு இருக்கு
எனக்கு இல்ல எனக்கு இன்னு கொஞ்சோ ஸ்டார்டிங் எனக்கு ஒன்னு பாத்ததுக் அப்றோ ச்ச என்னடா நம்ம பிளான் எல்லா சொதப்பிரு ச்சே இப்டி வந்து மாட்டிக்கிட்டமே அப்டிங்கிற மாரி இருந்துச்சு அதுவு இல்லாம நம்ம அந்த போனதுக்கு அப்றோ அ கூப் டா வர்ணுல நம் வந்தோ சுத்தி பாக்கணு ஒன்னு அவங்லாது சொல்னு சேரி நா வர்லப்பா நீங்க போயிட்டு வாங்க நாங்க இங்க இருக் கேன் சொல்லிருந்தா பிரச்சனையே இல்ல இவிங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணி எங்குளுக் க்காக அவிங்க வெயிட் பண்ணி சொல்ல போனா அந்த ட்ரிப்பே ரொம்ப மோசமா போச்சு எங்குளுக்கு
சோ ரொம்ப கஷ்டந் தோழி அந்த மாரியெல்லா எங்கப் போனீங்க நா லாஸ்ட் டா ஊட்டி போனந் தோழி
ஓ சரி சரி நாங்க இங்கதாம் பக்கத்தலதாம் போயிட்டு வந்தோ சேரி போவோ செரி அ எப்ப பாத் த்தாலு எங்க வீட்டுயும் வேல வேல வேலன்னு வேலைக் போயிட்டே இருக்காங்க பைனியும் தனியா ஸ்கூலுச் கூலுன்ட்டு அவனு கொஞ்சோ இதா இர்ந்தா அதுவு இல்லாம இந்த வெக்க வெயில் வேற செரி இந்த டைம் போலா அப்டின் போனா அங்கியும் கொஞ்சோ இர்ந்த மாரி ஹீட்டா இருக்கற மாரி இந்துச்சி நம்ம போறதே வந்து எப்டினா ஒரு கிளைமேட் சேஞ்சாகணுனு நம்ம ஊருதா ரொம்ப வெக் கையா இருக்கு வெயிலா இருக்கு செரி அங்க போனாவாது கொஞ்ச நல்லா இருக்குணு அப்டினுப் போனா அங்க அதுக் கும் மேல நைட்ல மட்டு கொஞ்சப் பரவாலயா இருக்கு நம்ம எது எதிர்பாத்தமோ அது அப்டி இருந்துச்சு ஆனா பகல் டைம்லே நம்ம ஊர் மாரியே இங்க இருக்கு ஏது மாரிகிரி வந்துட்டோமாப்பா அப்டிங்கிற மாரி இந்துச்சு
ஓ எந்த எந்த ஊருக் போனீங்க நீங்க
இங்க கொடைக்கானல்தாங் சிஸ்டர் அங்கப் போனது ஆ கொடைக்கானல அதுவு இல்லாம நடுவுல வேற வந்த காட்டுத் தீ அது வேற ஒரு பிரச்சன நாங்க வேற பயந்துகிட் டே போனோ எதாது வந்துருமாப்பா அப்டின்னு வெயில் வேற அப்டி அடிக்கிதுங்க
ஐயோ நீங்க வேற எப்பவுமே நம்ம எ இப்ப நம்ம சென்னைல இருக்கோ இங்க பாத்தீங்கனா வெயிலு செரி இங்கிருந்து நம்ம ஒரு குளிர்ச்சியான எட்த்துக்கு போலா அப்டின்ட்டு நாங்களு கொடைக்கானல் இல்ல ஊட்டி அந்த மாரிப் போலான்தாம் பிளான் பண்ணோ ஆனா நாம என்னாப் பண்ணோனா போற் துக்கு முன்னாடி எங்க கிளைமேட் நல்லாருக்கு செக் பண்ணோ நல்லா வேல எல்லாரு கொடைக்கானல் போலான்தா சொல்லுல சொல்னாங்க ஆனா கிளைமேட் செக் பண்ணம்மோது கொடைக்கானல்ல அவ்ளோவா கிளைமேட்டு செரியா இல்ல இங்கருக் க்ற மாரிதா கொஞ்சோ வெயிலாதா இர்க்கு அப்டின்ட்டு நாங்கப் பாத்துட் என்னாப் பண்ணோ செரி ஊட்டிக்கு போயிட்டோ நல்ல வேல ஊட்டிக்கு போனது ரொம்ப நல்லதாயிட்ச்சு ஏனா ஊட்டில நல்லா இருந்திச்சி தோழி நல்லா ஜில்லுனு இருந்திச்சி நம்ம இங்க இருக்கற வெயிலுக்கு ந நம்ம அங்க போகும்போது நம்மளுக் கிளைமேட் மாறு அங்க கா அந்தக் காத்து அந்த ஜில்னஸ் எல்லா ரொம்பவே நம்ம மைண்ட் நல்லா ரிலாக்ஸா வெச்சுக் கு இல்லியா
ஆமா
நம்ம போறதே அதுக்காகதா இப்ப அந்த கிளைமேட்ட என்ஜாய் பண்றதுக்காகதா
ம் ஆ அப்றோ சிஸ்டர் எனக் கு வந்து எப்டினா நா எதுக்காக நா ஹில் ஸ்டேஷன் மாரி அந்த மலப் மலப்பகுதிக்கு எதுக் கு போறோனா அங்கப் போனம்மனா கொஞ்சோ வெள்ளையாத் தெரிவோ சிஸ்டர் அதுக்காகவேப் போயறது அ போட்டோ எடுத்துக்கலா அப்டின்னு
அட சீடியஸாவே இப்ப நம்ம கீழ இருக்கோல்ல இப்ப நம்ம வந்து நம்மலா வந்து மலைல இல்ல கீழர்க் கீழ நார்மலா ஒரு பிளேஸ்லதா இருக்கோ இங்கெலா வந்து நார்மல் ஸ்கின்லதா இருப்போ ஆனா அங்க போய் பாருங்களே அன்னைக்கு ஒரு நைட்டு நீங்க நைட்டு ஸ்டே பண்ட்டு அடுத்த நாள் காலைல நீங்கப் பாருங்க உங்க ஃபேசு அப்டே பிரைட்டா வெள்ளையா இருப்பீங்க அப்பா தே வெள்ளையா இருக்கு அப்டே
எனக்கு அங்க போயிட் ட்டு மூஞ்சி எல்லா ரெட் ஆயிடுச்சு தோழி எனக்கு இங்க வெயில்லயே இருக்குறல்ல நம்ம சென்னையில எப்ப பாத்தாலு வெயில்டா இந்த வெயிலயே இருந்து அந்த ஜில்ல போம்போது இந்த ஒதட்ட எல்லா என்னதா வேக்சினோ என்னதா லிப்பாம் தடவுனாலு அந்த ஒதட்ட எல்லா அப்டியே இந்த அந்த தோல் எல்லா அப்டியே பிச்சுட்டு வருது எனக்கு ரத்த மாரி வந்து ச்சி அந்த அளவுக்கு இருந்துச்சு தோழி ரொம்ப கஷ்டம் அயிருச் யாருக்குமே இந்த மாரி ஆகல எ தங்கச்சி இந்தா அக்கா அம்மா பாட் டி எல்லாருமே இருந்தாங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தா ட்ரை ஆகுது இப்போ உங்க லிப்பாம் போட்டா அவுங்களுக்கு செரி ஆயிருது ஆனா நா லிப்பாம் போட்டாலு எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்டியே வெடிச்சு வருது என்னடா எனக்கு மட்டு இப்பிடி ஆகுது அப்பிடின்னுட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சி எனக்கு
அதெல்லா ஒண்ணுலிங்க அது வந்து எப்பிடினா ஒருங்க ஸ்கின் டைப் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி இல்ல
ஆமா கரெட்
ஆ அதனால உங்களுக்கு அது மாரி ஆயிருந்துருக்கு மித்தபடி உங்களுக்கு எல்லா எந்த பிரச்சனையு இல்ல
ஓ
ம் அப்புறோ என்னங்க நாங்க டூ டேஸ் எங்களுக்கு பக்க தானே நாங்க பக்க தா அப்டினு சொல்லிட்டு டக்குனு போயிட்டோ சேரி பக்கோ ஆமா பக் கோ நானு அதன அதனால தா நானு சரி ஓகே தனியா போகுவோ அப்டின்ட்டு
ஆ அப்போ உங்களுக்கு செலவு எல்லா கம்மியா இருக்குன் நெனக்கிறே பக்கத்துலதான அ டிராவல் செலவுல்லா கெடையாது எங்களுக்கு இங்க இருந்து சென்னையில இருந்து நம்ம அவ்ளோ தூர வரணு அப்டினா நம்மளுக்கு டிராவலுக்கே இருபதாயிர ரூபா முப்பதாயிர ரூபா ஆயிருது தோழி
அடேங்கப்
ஃபேமிலியா வரும்போது
ம் இப்ப நாங்கல்லா வந்து எப்டின்னா டூ வீலர் தா நாங்களா ஜஸ்ட் ஒரு ஐநூறுவா ஐநூறுபாயா ஆறுநூறுவாய் நாங்க பெ்ரோல் அடிச்சோ அவ்ளோதா
ம்
இங்க இருந்து மேல போயிட்டு கீழ வர்றதுக்கு நாங்க ஆர்நூ ஆர்நூருவாயா ஆநூறு ரூபா அங்க போய்ட்டு ஏதோ எரநூறுூவாயோ சம்தி்ங் என்னமோ அடிச்சாங்க நெனக்கிறே ஞாபக இல்ல எனக்கு ஆ மொத் த்தமாவே வந்து எட்நூறு ரூபா வச்சுக்கங்களே எட்நூறுூபா தா நாங்க செலவே பண்ணோ அந்த பெட்ரோலுக்குனு எப்டி நம்ம சாப்புறது நம்ம செலவுக் நம்மளோட செலவுக்கு ரூம்பு தா ஆமா நாங்க எப்பவுமே பைக்லதா எங்க போன்னாலுமே இங்க இருந்து கொல்லிமல போனாலுமே சரி இங்க இருந்து எங்க போனாலு கொடைக்கானல் போனாலு சரி மித்தபடி வேற எங்கயாவது எங்க போன்னாலுமே நாங்க பைக் ல தா எங்களுக்கு காரல்லா வந்து கம்ஃபட்டபுளா இருக்காது எப்டினா காருனா அங்கிருந்து போறதே வந்து இந்த கிளைமேட்டுக்காக தா இப்டி பைக்ல போனாதா அந்த காத்து அப்டியே வீசிட்டு அப்டியே ஆ அந்த ஜில்ன்னஸ் அப்டியே நம்ம உடம்புல இதாகு
போனு அப்டின்ட்டு ஆனா எங்களுக்கு ரொம்ப தூர சென்னையில இருக் கோ இங்க இருந்து ரொம்ப தூர எங்களுக்கு அதுவு கொழந்தைய வெச்சிட்டு எல்லா இ்வ்ளோ தூரல்லா டிராவல் பண்றது அப்டின்னா ரொம்ப கஷ்டோ முடியாது இப்ப நம்ம தனியா இருந்தோனா கூட பண்ணிக்கலா இப்போ நம்ம ஃபே லியோட இப்ப பாப்பா கூட இருக்குது அப்டின்னா ரொம்ப கஷ்டோ அவுங்கள எ ப்பிடிதா எவ்ளோ தேரோ நேரோந்தா நம்ம மடிலே வச்சிக்க முடியு சொல்லுங்க
ஆ அது வேணா சொல்லுவீங்களா ஓகே ஆனா நாங்க வந்து எப்டினா எனக்கு வந்து ஒரே ஒரு பாய் தா பையே அந்த பையன வந்து எப்பிடினா ஒரு ஒம்போது மாசோ சம்திங்கே நாங்க ஆரம்மிச்சுட்டோ ட்ரிப்பு போறதுக்கு அதெல்லா ஆரம்மிச்சுட்டோ அப்பவே அவன தூக்கிட்டு போறது அப்பவு வண்டில தா போவோ ஆ அப் அப்பவே வந்து அவுங்களுக்கான நறியானா அந்த ஏப்ரல் மாசமா ஆ பிப்ரவரிக்கப்பறம் ஏப்ரல் வருல்ல அந்த மாச சம்திங் நாங்க போனோ ஆனா அப்பவு அங்க நல்ல பனியாதாருந்துச்சி அதுல கூட்டு போய் கூட்டு போய் அவன பழக்கிட்டோ இப்ப வந்து அவனுக்குனா எல்லா கொழந்தைங்களு வாமிட் பண்ணுங்க ஒவ்வொரு கொழந்தைகளுக் சேராது பணி சேராது மூச்சு விட முடியாது அப்டி கஷ்டப்படுங்க இதுக்கு ஏ பையே என்னானா எனக்கு சிலு சிலு ஊரு தாமா ரொம்ப புடிக்கு வாமா நம்ம அங்கயே போய் தங்கிர்லாமான் கேக்குறா
அவனுக்கு அது புடிச்சி போய்ரு ச்சு தோழி ரொம்ப நல்லது நம்ம இப்பவே டிராவல் பண்றதெல்லா பாப்பாக்கு சொல்லி தரது அப்போ அவுங்களு ஒடம்புக்கு ஒன்னு கெடுதல் ஆகாது ஜொரோ வராது ஒனக்கு அந்த கிளைமெட் செட்டாயிடு
செரிங்க தோழி உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி உங்கள்ட்ட பேசுனது என க்கு நா டைம் போனதே எனக்கு தெரில சொல்ல போனா
ஆமா தோழி எனக்கு சேம் அதே மார்தா ரொம்ப நல்லாருந்துச்சு உங்க கிட்ட
நன்றி வண
நன்றி நன்றி தோழி